ஹாய்க்கா நல்லா இருக்கீங்களா கேக்குதா நல்லா இருக்கே உங்க வீட்டுல நல்லா இருக்காங்களா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ப அவள் ஏன் கொழந்தை கூட வெளாண்ட் வெளாடிட்ருக்கே நீங்க
நானு இப்போதா காலேஜ் டேஸ்ல போன டூர் ஃபோட்டோஸ் எல்லா அப்டியே சும்மா பாத்துட்டு இருக்கே
ஓ டூர் போனீங்களா
நா இல்ல காலேஜ் டேஸ்ல போனது எல்லாமே
சேரி சேரிக்கா எங்க பயணம் பண்ணிங்க
நாங்க இங்க சும்மா வாட்டர்ஃபால்ஸு அப்டிதா கூட்டிட்டு போனாங்களா சும்மா ஒரு மெமரிஸ் ட்டாக அப்டியே ஃபோட்டோஸ் எல்லா பார்த்து யோசிச்சுட்டுயிருந்தே எப்டி ஜாலியா இருந்துச்சா இப்பல்லா அப்டின்னு யோசிச்சிட்டு இருக்கே
அப்பா
நீங்க காலேஜ் டேஸ்ல டூர் எல்லா போயிருக்கீங்களா
ஆமா நா காலேஜ் டேஸ்ல பீச் கெல்லா போயிருக்கே
ஓகே ஓகே
பீச்சுக்கு போனேன் பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஆ சுண்டல் சோயா அதெல்லா போட்டு நல்லா சாப் சாப்பிடுவாங்க சாப்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட தா காலேஜ் டேஸ்ல போனே நானு
ஓ
அப்போ அந்த பயணம் ரொம்ப சுவாரசியமா இருந்துச்சு
ஆமா அதெல்லா ஒரு மெமரிஸ் தா இப்போ
ஆமாங்க போகுறப்போ டிரைன்ல போனோ வர்ரப்போ ட்ரெயின்லேயே வந்துட்டோ
ஓ சேரி ட்ரெயின்ல போற எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருந்துச்சு
ஆமாக்கா போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் தா ட்ரெயின்ல போனே இதுவரைக்கு போனதே இல்லை காலேஜ் படிக்கு போதுதா ஃபர்ஸ்ட்டு டைம் போனே
ஆ சரி
ஓம் அந்த எக்சைட்மெண்டே மூணு நாள் ட்ரெயிலே தூக்கமே வரல ஆ பயணம் பண்ணும்போதே முணு நாள் ஆச்சு போய் இடத்துக்கு சேரு போது
ஆ
ஆ அந்த பீச்சல சேரும்போது மூனு நாலச்ச அப்போ முன்னாளு அந்த ட்ரெயின் சவுண்டு அந்த ஒலியில எல்லா தூக்குமே வரலே அ அப்புறோ அந்த குசிலயு தூக்கம் வரல
ஆ
பிரண்ட்ஸ் கூட போனா அங்க அரட்ட அடிக்கிறது
ஆமா டான்ஸு எல்லாமே இருக்கு
எல்லாமே அதனால நல்ல ஜாலியா இருந்
ஆமா எப்டி ட்ரெயின்லயே ஃபுட் சாப்ட்டீங்களா இல்ல
அந் த ட்ரெயின் தா அதுக்கு எல்லாமே பயணம் பண்ணு போது ப டிக்கெட் எல்லா வாங்கிடுவாங்க பத்து ரூபா சேர்த்துதா காசு வாங்குவாங்க
ஓ அப்டியா
வங்க அப்றோ போயி் அந்த யடத்துக்கு போயி சேந்து அந்த யேடத்துல நாலஞ்சு நாள் தங்கி ஹோட்டலதா தங்குவோ தங்குனோ
சர் சேரி சரி
இப்போ எல்லாமே கூட வந்து ஒரு கைட் அவங்க எல்லா பார்த்துப்பாங்க நம்ம காட்டு கொடுத்தா போதும்
ஓ சேரி சேரி எவ்ளோ பேர் போனீங்க
நா வந்து மொத்தமா எரநூறு பேர் போணோ ஒரு நூறு பேர் போயி வர்றப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு அக்கா கேக்குதூங்களா ஹலோ